ஹலோ அ நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க சிஸ்டர்
அ நா நல்லாருக்கப்பா
ஓகே சிஸ்டர் சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டப்பா நீங்க
நா எது பண்லங்க சிஸ்டர் குட்டி பையன தூங்க வச்சுட்டு அப்டியே பேசிட்ருக்க சிஸ்டர்
அப்டிங்களா உங்ளுக்கு எத்தன வயசு கொழந்த
ஆ சிஸ்டர் ஒ ஒரு ப பைய வந்து செகண்டுங் சிஸ்டர் இன்னொரு பைய வந்து பாத்தீங்னா யூ கே ஜி போறாங்க சிஸ்டர் இவ்ங்களுக்கு டென்த்து தாங் சிஸ்டர் ஸ்கூல் ரியோப்பனு பெரியவன மட்டு இன்னைக்கு கு ஸ்கூல்க்கு போயிருக்காங்க சிஸ்டர்
ஓ சேரி சேரிங்கப்பா ம் சின்ன பையனு வீட்ல இருக்கா எத்தன மணிக்கு அவ்ங்களுக்கு ஸ்கூல் விடுதுங்க
சிஸ்டர் நால்ரைக்கு வந்துருவாங்க சிஸ்டர் நால்ரைக்கு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாரி விடுவாங்க சிஸ்டர்
ஆ செரிங்கப்பா
வீட்டுக்கிட்டே வரத்துக்கு வ பஸ் பிக்கப் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு வந்துருவாங்கங்க நா போய் கூ கூட்டு வந்துருவங்க ஹலோ
ஓகே ஓகே பா இல்ல இப்ப நீங்க பிக்கப் பண்ணிட்டு வருவீங்ளா இல்ல கேக்குதுப்பா நீங்க பிக்கப் பண்ணிட்டு வருவீங்ளா இல்ல கூல் ஃபேன்லே வுட்டுருக்கீங்ளா
இல்லங்க ஸ்கூல் வேன்ல தாங்க விட்ருக்குறோ அங்க வீட்டுக்கிட்ட வந்து நா பிக்கப் பண்ணிப்பேங்க வீடு ஸ்கூலு ரொம்ப தூரங்க
தூரங்ளா ஓ பரவால்ல இவ்ளோ சின்ன வயசுல அந்த கொழந்த சீக்கிர எழுந்து ரெடி ஆயிட்டு பத்தெல்லா வராறா
வராறா ஆமாங்க இவரு வந்து பாத்தீங்னா ஒன்னே கால் வயசுல ஒன்ற ஒன்னே கால் வயசுலே பிளே குரூப் விட்டுட்டேங்க நா வேலைக்கு போறதுனால
ஓ செரி செரி செரிப்பா அப்ப பழகிட் டாரு அவரு தனியா இண்டிபெண்டன்ட்டா இருக்க ம் நல்ல நல்ல விஷ்ய
பாத்துக்கவு ஆள் இல்லைங்ளா
ஆ ஹ ஹ
ஆ சேரி அதனால கொஞ்ச நாள் வந்து எனக்கு எ ஸ்கூலுக்கு கூடவே கூட்டு போயிருந்தேங்க ஒரு மாச ரெண்டு மாச
ஓ நீங்க டீச்சரா ஒர்க் பண்றீங்ளா அப்போ
ஆமாங்க இப்ப இல்லைங்க இப்ப ரிசைன் பண்ட்டேங்க
ஓ சரி சர்
அதா எக்ஸாம் எதாச்சு பிரிப்பேர் பண்ணலான்னுங்க ஓ செரி செரி மோஸ்ட்டா எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்றோ கொழந்தன் வந்தாலே அ ஸ்டாப் பண்ணிருல்ல ட்றா இல்ல இல்ல நல்லதே இல்லங்க கண்டிப்பா நம்பளுக் கு ஒரு இண்டிபெண்டன்ட் வேணு நம்பகிட்ட ஒரு ஃபினான்ஷியல் கண்டிப்பா இருக்கணு நாம்ப மத்தவ்ங்கள எக்காரணத்த கொண்டு டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாதுங்க பட் சந்திரப்ப சூழ்நிலைல பாத்துக்கவே ஆள் இல்ல ன்ற பச்சத்துல தா வந்து
ம்
இருக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுது இல்ல பாத்துக்கு ஆள் இருக்குனா பிரச் ச்சனைய இல்லங்க தாராளமா போய் வேல செய்லாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ம்
அப்றமா நம்பளுக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து நெறையா பேர்டன் வந்துடுதுங்க
ஆமா ஆமா ஆமா இண்டிபெண்டன்டா இருந்துட்டு அதுக்கப்ற ஒரு ஃபேமிலியா நம்ப இதுதாவுறங்க உங்களுக்கு பேமிலின் பாத்தீங்கனா நீங்க நாலு பேரு மொத் தமே அ இதுக்கு முன்னாடி நீங்க இண்டிபெண்டன்டா இருந்து பீங்க உங்க சேலரின்ன போது என்ன யோச்சிருப்பீங்க உங்களுக்குன்னு கொஞ்சோ வச்சிருப்பீங்க அதுக்கப்றோ பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ணிருப்பீங்க
இப்போ எந்த ஒரு பேர்டன் இல்ல எந்த ஒரு ஒரியீஸ் இல்ல போனோமா வேலைக்கு போனோமா டியூஷன் எடுத்தோமா சம்பாரிச்சு அம்மாயிட்ட குடுத்தோமா சாப்டோமா தூங்னோமா அந்த மாரி பட் இப்ப அப்டி இருக்க முடியாது இல்லிங்ளா இப்போ நாம்ப எந்திரிச்சு நம்ம இவங்களுக்கெல்லா ரி ப்ரிப்பேர் பண்ணனு அ இவங்களுக் ப்ரிப்பேர் பண்ணி ஷார்ப்பா எட்டு மணிக்கெல்லா வெளிய அனுப்பணு அப்ற வீட்டுக்காருக்கு ஒன்பது மணிக்கு அனுப்பணு அதுக்குள்ள நானு கெளம்பி நானு அவங்க கூடயே சேந்து வேலைக்கு போனு அதுக்கப்ற துணி வேலை இருக்கு துணி மேல வந்து டயர்ட்ல துவைக்க முடியாது கையோடு கையா ஒரு மிஷின்ல போட்டு எடுத்தன்னா எந்து செமி ஆட்டோமேட்டிக்கு அப்ற எடுத்து போட்டுட்டு
எல்லா இன்னொன்னு ஒண்ணு எல்லா டிரெஸ்மே நம்ம போட முடியாதுல்லப்பா
யூனிஃபார்ம்ல்லா போட்ருவ சிஸ்டர் எந்து செமிய ஆட்டமெட்டிக் தா சிஸ்டர்
ஓகேப்பா
நல்லாவே அழுக்கு போகுங்க நா இப்ப வந்து என்னுடைய குர்த்திஸ் எதாவது புது குர்த்தி இது வந்து மிஷின்ல வாஷ் பண்ணவேணா ஹேண்ட் வாஷ் மட்டு வச்சுருவங்க
ம்
மத்ததுல்லாமே போட்டு எடுத்து பண்ணிடுவங்க பா பெரிய பையன் ஸ்கூல் சேக்றப்ப பாத்தீங்கனா நா நானு என் பெரிய பைய சின்ன பைய மூணு பேரு ஒரே ஸ்கூல் மூணு பேரு ஸ்கூல் போயிட்டு மூணு பேரு ஒன்னா கூட்டுவர மாரி இருக்குங்க அது ஒன்னு பெஸ் ட்டுனு இருந் தாலு என்ன ஒரு வஸ்ட்ன்னா பசங்க வீட்லயு நம்ம மூஞ்ச பாத்துட்டு அங்கயு நாம்ப இரு க்கிறு தெரிஞ்சுட்டு அம்மா அம்மா வேணு அம்மா வேணு அம்மா வேணு அம்மா வேணு அதுக்கப்பற ஸ்டாப் ஆயி ஒன் இயர் இருக்கு அங்க இருக்கிறவங்கல்லா நீங்க ஏன் யாரிட்டையு விட்டு பழகுனா நா விட மாட்டன்ட்ட யாரு
யாருன்னா வாலண்ட்ரியா வந்து பாத்துக்கிட்டீங்கனா நாங்க ஏம்ப்பா விடாம இருக்கோ அ
அ
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா நீங்க சொல்றதுல பிளஸ்ஸு இருக்கு மைனஸு இருக்குப்பா
மைனஸ்ஸு இருக்கு என்ன சொல்றது ஒரு பஸ்லேயேதா மூணு பேரு சாப்ட்டுட்டு போவோ மார்னிங்க
ஓ செரி செரி ஆமா அப்டிதா இருக்கு ஏன்னா எல்லா டைமு நம்போ சீக்கிரமா முடிச்சிட முடியாதுல்ல ஒரு சில டைம்ல வந்துட்டு முன்ன பின்ன டைம் ஆகு
ஆமாங்க பஸ்ஸுல சிரிச்சுட்டே வருவானுங்க ஸ்கூல் வந்தோனே அழ ஆரமிப்பா ஒருத்த புடி பா அழுவா ஐய்யய்யயோ ஒன்னு முடில ரெண்டு கொழந்த ரெண்டு அம்மா அம்மானு ஒன்னு எ பின்னாடியே சுத்திட்ருக்கு ஒரு சில சமயோ சங்கடமா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாரு வீட்டு வேல அதுதா சப்போர்ட் வேற என்ன சப்போர்ட் பண்ண முடியு அவரு வந்து பாத்தீங்னா சர்வீஸ் இன்ஜினியரு டூ வீக்ஸ் தா வீட்ல இருப்பாருங்க டூ வீக்ஸ் வீட்லருக்க மாட்டாருங்க
எங்க போய்டுவாரு
அவரு வெளியூர்ல வேல இருக்கு வெளியூர்ல வேல இருக்கு டெல்லி போவாரு போவாரு மதுர போவாரு மைசூர் போவாரு எங்யாச்சு போய்டுவாரு அப்றோ நாம்ளே ஃபுல்லா மேனேஜ் பண்ணிட்டு நானே எந்துச்சு அதுட்டு குளிக்க வச்சு நானு குளிக்க வச்சு ஆ
கண்டிப்பா கஷ்டோந்தாப்பா ஏ உங்ளுக்கு மாம்னார் மாமியார்ல்லா கூட இல்லயா பக்கத்
ம எல்லாரு இருக்றாங்கங்க பட் வந்து அவுங்க என்ன சொல்றாங்கன்னா ஏ பொண்ணு வந்து கவ்மன்ட் ஜாப்பு எ பொண்ணுக்கு ரெண்டு பசங்கருக்கு அது தா பாப்பே அவங்க தா எனக்கு முக்கியோ உங்களுக்கு வேணா நீங்க உங்க அம்மாவ கூட் ட்டு வந்து வச்சுங்கன்றாங்கங்க எங்க அம்மா கட இருக்குங்க அப்பா இல்லங்க அம்மா மட்டுந்தாங்க அம்மாக்கு கட இருக்கு தம்பிக்கு இன்னு கல்யாணோ பண்ணல அவங்க போய் ட்டு அதே மாரி எங்கம்மாவ இங்க கூட்டு வந்தா நம்ம முடிமா வேல
கஷ்டோ கஷ்டோப்பா புரிது உங்கது நெலம புரிது
அதனால ஒரு காலகட்டத்துல ரொம்ப இது நறைய அப்ஸண்ட் டவுன்ஸ் பாத்தாச்சுங்க ஆ பசங்கள வளக்றதுல சொல்றே
ம் ம் ம்
அதுக்கப்றோ வேற ஸ்கூல் மாத்துனே அப்றோ வே வேலக்கி போனுனாலே இப்ப பசங்கள எட்டு மணிக்ல்லா வேன் வந்துருங்க நாங்க இருக்றது வந்து பாத் தீங்கனா ச ப செகண்ட் ஃப்ளோர் கீழ் வீட்ருந்தா விட்டுட்டு போய்ரல்லா பிரச்சனல்ல மேல் வீடு பசங்ள எப்டி தனியா விட முடியு பசங்க எட்டி பாத்தாங்கன்னா விழுந்துட்டாங்கனா என்ன பண்றது இது மாரி பல யோசனங்க அதனால கொஞ்சொ அப்டியே நின்னேங்க அதுக்கப்றோ ஒரு பிளே ஸ்கூல்ல போய் ஜாய்ன் பண்ணங்க
ம்
பசங்களலா அம்ச்சுட்டு நானு ஸ்கூலுக்கு போற மாரி பசங்க வராத்துக்கு முன்னாடி நா வந்து அவுங்கள பிக்கப் பண்ணி பண்ற மாரி
ஓ செரி செரி செரி ஆ
ஆ அந்த மாரி இப்ப பண்ணிட்ருக்கேங்க செரி கொஞ்சொ எக்ஸாம்க்கு எதாச்சு படிக்கலா இல்லெல்ல போன அகடாமிக்கியர் தாங்க ரிலீவ் ஆயி வந்தே சே கொஞ்ச எதாச்சு படிக்லா எதாச்சு முன்னேறலா
செர் செர் செர்
அதனால
கொழந்த ரெண்டு பேரு கொஞ்சோ வளந்துட்டாங்ன்னா அவுங்ளு க்கு அவுங்ளே செய்ய வேல செய்ய ஆரம்பிச்ட்டு அதாவ்து குளிக்க ஆரம்பிச்சு இது சாப்ட ஆரம்பிச்ட்டு ஹோம் ஒர்க் லா அவ்ங்ளே பண்ண ஆரம்பிச்ட்டாங்க நா ஃபோன் இங்க லைட்டா
ஆ குளிக்கல்லா குளிக்குறாங்கங்க எங்ளுக்கு என் எனக் எந்த வேலையுமே செய்ய வேணாங்க ஏ பசங்கள சும்மா அப்டி பாத்துக்கிட்டா போது இப்ப வேன் வர்றப்ப வீட்ல கூட்டு வர்றது அந்த மாரி இருந்தா மட்டு போது எனக் கு இந்த எங்க மாமியார் சைடு ஆ அது மட்டு சேஃப்டி
சேஃப்டிக்கு ஓகே ஓகே புரியுது அத நீங்க அப்போ நீங்க ஓர்க் பண்ற பிளேஸ் பக் கத்துல ஏதாவது பிளே ஸ்கூல் அந்த மாரி இல்லங்களா நியர் பைல
நியர் பைல இருக்குங்க
ஆ ஸ்கூல்க்கு போய்ட்டு வந்தா ஆனா பிக்கப் பண்ணினு வந்து விடணு ஆ
ஆ மார்னிங் நீங்க யோஸ்ச்சி பாருங்க மார்னிங் எட்டு மணிக்கிங்க
ம்
எட்டு மணிக்கு வேன் வந்துரு பஸ்ஸு வீட்டுக்கிட்ட வராது அதாவது அந்த ஸ்ட்ரீ ட் எண்டுல வ வருவாங்கங்க
ம் ம்
பக் பக்கத்லே ப்ளே குரூப் இருக்கு அத பாத்து தா நாங்க வீடுக்கு வா வீடுக்கு வாடைக்கு வந்தோங்க இப்ப நானு வந்து எட்டு மணிக்கு போனு புரியிதுங்களா ஸ்கூலுக்கு அப்ப நா எட் டு மணிக்கு போனன்னா பசியனா அட்லீஸ்ட் ஒரு செவன் ஃபிஃப்டி காச்சு அங்க விட்டா தா நானு ஓட முடியு பத்து நிம்ஷத்துக்கு ஏ பஸ்ஸ பிடிக்க அவங்க என்ன சொல்றாங்ன்னா எனக் கு செவன் ஃபிஃப்டிக்கு எனக்கு அவைலபிள் இல்லங்க ஆன்ட்டீஸ் அப்டியே வந்தாலு அவுங்க வந்து கிளீனிங் பர்ப்பஸை பாப்பாங்களா உங்க பையன பாப்பாங்களா
ம் ம் ம்
அப்டியு ரெண்டு தடவ விட்டு
ம்
ஆ நீங்க என்ன எப்யாச்சு ஒர் தடவ தானா சொன்னீங்க இப்ப என்ன விட்றீங்கன்னா நா என்ன பண்ண முடியு அவர் ஊருக்கு போய்ட்டாரு அதனால திரும்ப ஏ சின்ன பையன தூக்கி நா திரும்ப ஏ ஸ்கூல்லயே போட்டு
ம் ம் ம் கொஞ்ச கஷ்டமான இதுதா உங்களுது புரியுது
நா அதனால செரி அப்டியே இருக்குங்க பாக்லான்னு ஆனா ஏதோன்னு ஒன்று பண்ணிதாங்க ஆகணு ஏன்னா இதுங்க ஃபீஸ் கட்றது செய்யறது
ம் மாறு மாறு உங்களது டைம் எல்லாமே மாறு ஆ உங்க ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒரு நிரந்தர வேலை உங்க பக்கத்லே இருந்து பாத்துக்குற மாறி எதாது ஒரு கண்டிப்பா நடக்கு
இப்ப அவர் இருந்தார்னா எனக் ப்ரச்சன இல்லங்க நா முன்னாடி போய்ட்டன்னா கூட அவரு ஒம்போது மணிக்கு கம்பெனி பசங்கள விட்டுட்டு போய்ப்பாங்க ஈவ்னிங் வர்ற ப்ப கூட அந்த பிளே ஸ்கூல்ல விட்ருங்க நாங்க வந்து கூப்ட்டுப்போன்னு சொல்லில்லா இது செரி இயர்லி மார்னிங் நான் வந்து யார நானு தேட்றது பசங்ள ஒழுங்கா பண்ணுவாங்களான்னு செரி அப்டியே யாராச்சு எனக்கு ஒண்ணு கெடச்சாலு ஏ பசங்க வாலு ஒன்ணு ஓடு ஒன்ணு ஒடியாரு
ம் ம்
அந்த ஒரு இதெல்லா யோஸ்ச்சிதா செரி
புரியுது தோழி புரிய்து புரிய்து எனக்கு நமக்கு குடுத்த டைம் முடிஞ்சிற்ச்சுங்க நா இன்னொரு ஒரு கால்ல நா உங்ளோட இத கண்டிப்பா நா கேக்குறே
ஆ சேரிங்க தோழி சேரிங்க தோழி நொம்ப நன்றிங்க தோழி